அ இப்பிடி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர்
அ அப்புறோ என்ன ஏதாவது சாப்பிட்டுட்டே பேசுறீங்க போல
என்னடாமா
ஏதோ சாப்பிட்டுட்டே பேசுறீங்க போல
சாப்பலல்லால்ல பார்த்துக்கிட்டு இருக்கே ஒரு இத
ஆத் நிலா ஓகே ஓகே அப்புறோ சம்மர் சீஸ் என்ன என்ன ஸ்பெஷல் சிஸ்டர்க்கு ஓகே
ம் சம்மர் பிள்ளைங்க எல்லா ஸ்கூல் போயிருக்காங்கப்பா இனிமதா வருவாங்க
ம் இல்ல சம்மர் முடிஞ்சிடுச்சு ஏங்கன்னா போறீங்களா என்ன என்ஜாய் பண்ணீங்களான்னு கேக்குறே
இனிமே கு போனா குற்றாலம் போலா வேற எங்கேயு போற ஐடியாலே இல்ல ஏன்னா பிள்ளைளுக் டெயலி ஹோம் ஒர்க் வந்துருது அஸ்
ம்
அதுவே எழுத வைக்கிறதே பே ஏன்னா ரெண்டு சின்ன பிள்ளைங்க இப்பதா போ ஸ்டார்ட் பண்றாங்களா பேசிக் கரெக் ட்டா இருக்கணு நா நினைப்பே
ம்
அதனால போனா கொஞ்சோ குற்றால சீசன் நல்லா இன்னு கொஞ்சோ இத விட நல்லா ஸ்டார்ட் ஆனோனே போல் லா அப்டின்னு ஒரு ஐடியா
கொஞ்ச மழ டைம் கொஞ்ச ஸ்டார்ட் ஆனவுன்னாவா
இப்ப வெக்கையாதானே இருக்கு இன்னமோ
ஆமா ஆ
சீசன் ஆரம்பிச்சிருச்சு அப்டின்னா இன்னுமே நல்லா இருக்கு ஜில்ன்னே இருக்கு இப்போ கொஞ்ச போனா கூட வெயிலு மழையுமா இருக்கு
ம்
அப்ப போனா இத விட நல்லா பெஸ்ட்டா இருக்கு போனதே இல்லையா நல்லா இருக்குடா சூப்பரா இருக்கு
ஆ நா வந்து ஆ ம் கொடைக்கானல் போயிருக்கே ஏற்காட் போய் இருக்கே கொல்லிமல போயிருக்கே ஆனா அந்த குற்றாலம் அப்புற நெறைய பேரூ கன்னியாகுமாரி கூட சொல்றாங்க அங்க நல்லா இருக்கு போங்க
கன்னியாகுமரியல வந்து என் ன்ன ஒன்னுனா ஒரு நாலு பேச பாக்கற மாதிரி
ஆ ஆ ஏ் அவர் சிஸ்டர் கிட்ட பேசுனே அவுங்க சொன்னாங்க கன்னியா குமரி நல்லா இருக்கு சிஸ்டர் நீங்க
இல்ல அங்க வந்து ஃபுட்டல்ல நல்லா இருக்கு சீ ஃபுட்டு தா அங்க எல்லாமே கெடைக்கு நல்லா இருக்கு ஆனா கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கு கால்ல வெள்ளன போணு சன்ரைஸ் பாக்கணு ஆ மீன் சாப் போலா முக்கல் போலா
ம் ம்
ஒரு திருவள்ளுவர் சில இப்ப இந்த போட்டிங் போட்டிருக்காங்களா கண்ணாடி பா புஜு ஆ அந்த மாரி ஒரு குறிப்பிட்ட இ ஸ்டேஜுக்கு போயிட்டு வந்துறலா நம்ம
அதுதா ஆ ஒரு டூ டேஸ்கு இருந்தோ டூ டேஸ்க்கு மட்டு சுத்துர ப்ளேஸ் இருந்தா போதுசிடஸ்டர் அப்பறோ என்ன ம் ஒன் வீக்கா செக் பண்ண போறோ ம்
அங்க கன்னியாகுமரி வந்து டூ டேஸ் கூட தேவ இல்ல ஒன் டே போது கடகடன் ப சின்ன பிள்ளைங்களா இல்ல நம்ம பெரியாள் இங்க தா இருப்பாங்க அப்டின்னா நம்ம கடகடன் போய்ட்டு போயிட்டு வந்துருவோ
ஆமா இப்ப நமக்கு இப்ப வந்து ஒன் வீக் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு கன்னியாகுமரி அப்புறோ தேனி அங்க தெரியாது கரெக்டா ரூட்லா தெரியாது இந்தமாரி வந்து ஒரு ஃபைவ் டேஸ் டிரிப் பிளான் பண்ணி நமக்கு என்ன என்ன ப்ளேஸ்லா போனுமோ செலக்ட் பண்ணி ஃபுல்லா சுத்திட்டு எஜ்ஜாய் பண்ணிட்டு வந்தா நல்லாதா இருக்கு வருஷத்துக்கு ஒன் டைமாச்சு இந்த மாரி பிளான் போட்டு போனா சூப்பரா இருக்கு
ஆமா ஆமா அதுல முக்கியமா இருக்கிற பிளேஸ் கேட்டீங்னா எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானல் ஊட்டிலா இப்ப கொஞ்சோ ரொம்ப ரஷ்ஷான பிளேஸ் ஆயிடுச்சு
எல்லாரு அதுது அங்கேதா போறாங்க எல்லாருமே
ம் ஆ ஊட்டி கொடைக்கல் ஊட்டி கொடைக்க ஆனா இதோட பத் தெர்மா நிறைய கிட்டன் பிளேஸ்லா நிறையா இருக்கு
ஆ அந்த மூணாறுல கூட ஓ கோ ஏதோ ஒரு மலை சொன்னாங்களே குடுக்கு மலை சம்திங் ஏதோன்னு
ஆ கொடுகுமல கொடுகுமல
ஆ எதுவு தெர்ல மூணார்ல அங்க சூப்பரா இருக்கு அப்டி சொன்னாங்க ஏனா நம்ம வா வானத்த வந்து நம்ம மேல போய் பாக்லா கீழ வான இருக்கு மேகமல மேகமல இல்ல கொடுக்கு மலைய சம்திங் எதோ ஒன்னு போடு இது நா இன்ஸ்டாலதா பாத்தேனா மோஸ்ட்லி நா இன்ஸ்டாலதா பாப் பே எனக் அது மாரி வந்து ரொம்ப புடுச்சதுனா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஆகாயக்கங்கை சொல்வாங்கல்ல கொல்லிமலைய
ஆமா ஆமா ஆமா ஆமா
குளிச்சே அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்து நா போற டைம்ல மழை மழ பேஞ்சது நா ட்டு சூப்பரா இருந்துச்சு நாங்க ந கீழ எறங்குறோ லைட்டா ஈவ்னிங் டைமுன்றதுனால கொஞ்சொ இதுவா இந்துச்சு கிளைமேட்டு நாங்க குளிச்சுட்டே இருக்கிறப்ப மழ பெய்ய ஆரம்பிச்சிருச்சு எ ப்பிடி இருக்கு செம்மையாந்துச்சு ஆ மா அதுவு அந்த தண்ணில நா ஃபஸ் ட்டு கீழ எற ங்குறப்ப மீன் எல்ல‌ ஏ காலல்லா போட்டு கடிச்சுதா நான் என் அது நல்லாந்துச்சு
நல்லாருக்குன்டா அதே மாரி எனக்கு நீ தெரிஞ்சு ஒருதடவ ஒரு ட்ரிப்பு அடிச்சு பாரே குற்றாலம் செம்ம ப்ளேஸ் அது நீ அடுத்து எப்பயுமே வ சீசன் ஆனவே குற்றாலம் போனுன் நெனச்சிருவீங்க ஆனா அதே மாரி குற்றாலம் முதல்ல குளுச் சிங்க அப்டின்னா ஸ்கின்ல அலர் ஜீஸ் எதுமே வராது அடுத்து
ம்
உங்களுக்கு எதாவுது அலர்ஜி இருந்தாலு சரியாயிரு அலயு குறிப்பிட்ட ஃபால்ஸ் ல வந்து இவ்ளோ நேர குளிச்சா நல்லது அப்டின் சொல்ற மாரிலா இருக்கு
ஆமா அது ஃபுல்லா வந்து நேச்சுரலான நெறைய மூலிகை செடில்லா தண் அதெல்லா தாண்டி தா அந்த தண்ணி வருது கொல்லிமலைல அப்டிதானே சொல்லுவாங்க அங்கேயு சேந் ஈ வாசரே சொல்லு
ஆனா எனக்கெல்லா நெறைய இதாகு சிங் சரியாயிருக்கு அந்த அரிப்பு இருக்கறது அப்டின் சொல்வாங்கள அதே மாரி இந்த சு சூடு காய படறது அதெல்லா கொஞ்ச அந்த தண்ணியல குளிச்சுட்டே இருந்தோன் நச்சிக்கங்களே சீக்கிர அந்த எடத்துல அந்த இது இல்லாம ஆயிருதுடா
நீங்க பக்கமா குற்றாலம்
எனக்கு டூ ஒன் அன்ட் ஆப் டு ஹவர்ஸ் இல்ல அதா சொல்றே ஒரு வா ட்ரை பண்ணி பாருங்களே நீ நெனக்கற நேரன்னு அடுத்து இங்கதா வரணு அப்டின்னு நெனைச்சிருவீங்க அப்டி இருக்கோ சின்ன பிள்ளைங்க இந்த மாரி குட்டி குட்டி அருவி ல்ல அழ கா இருக்கோ புளி அருவி தேன் அருவி
ஆ நீங்க அவகிட்ட இருக்கதுனால உங்களுக்கு எல்லா தெரியுது எங்களுக் நேச்சரலா குற்றால அருவி ஒண்ணு அது மட் டு தெரியு இன்னிக்கு இவ்ள பேர் சொல்றீங்கல்ல தெரியாது
ஆ இப்ப நீங்க அங்க போயட்டுனீங்கன்னாவே கொஞ்ச கொஞ்ச சு சொல்லுவாங்க எப்பா எந்த குளிஸ்டிங்களா அடுத்து அங்க போங்க இல்லனா அங்க இப்பல்லா கைடே இருக்காங்க இப்ப நீங்க வந்து உள்ள இப்ப ஒரு மெயின்ஃபால்ஸ்குள்ள போயிட் ரிட்டர்ன் வரும்பது கைடு ஒருத்தவர் இருப்பாரு எப்போ உங்களுக்கு அடுத்து எந்த அருவி இருக்கு போணுமா அப்டின் கேப்பாங்க இல்லன்னா ஆட்டோக்காரவங்க இருப்பாங்க
ஆம்
அடுத்தடுத்து ஆ எ அடுத்து இப்ப நம்ம கு மெயின் ஃபால்ஸ் குளிஷ்ட்டு வந்து தானே இப்ப நீங்க ஐந்தருவில குளிக்க போப்றீங்களான அடுத்து அந்த இப்ப நம்ப ஒரு சே ஒரு செட்ஆப் பீப்பிள் தா போப்போறோ அப்டியே அந்த ஆட்டோல அரேஞ்ச் அப்டின்வாங்க அப்டினு நம்மளை கூட்டு போயிட்டு நம்ம குளிக் இருக்கற வரைக்கு அந்த ஆட்டவ வெயிட் பண்ண சொன்னாங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க உம் இதெல்லாம் போக நிறைய கிட்டன் எல்லாம் இருக்கும் அது எப்படின்னா பிரைவேட் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் அமௌண்ட் குடுக்கணும் ஆனா நம்ம
பண்றோம்
ஆஹ் ஆமா ஆமா ஏன்னா அதனா ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப ஃபோர்ஸாவும் இருக்காது தண்ணி ரொம்ப இதாவும் இருக்காது நார்மலா இருக்கும் பிள்ளைக வந்து சேஃபா குளிக்குங்க ரொம்ப அந்த வலிக்கிறவும் அந்த வல இந்தப்பற
வளர்க்கற பொல்லாம் வந்து மேல வந்து கீழே கீழே வறது ஆஹ
இல்லடா இல்ல இல்ல இல்ல அது ஒரு இடம் சொல்லுவாங்க வலுக்கு பாறை அப்படின்னு சொல்லு வாங்க அந்த இடம் போனாலும் வழுக்கி வழுக்கி விடும் நடக்கவே முடி முடியாது
உம்
புல்லா அங்கிட்டு இங்கிட்டு ஏதோ ஆஹ் தண்ணி இருக்கு நம்பி மித்த நேரம் பாத்தா அ காஞ்சி போய் கெடந்திருக்கும் ஆன அந்த இடம் மட்டுமே ரொம்ப ஒரு மாதிரி பாசி கலந்து ஒரு பச்சை கலர்ல இருக்கும் அந்த இடமே நல்லா இருக்கும் உம் ஆஹ் அமே சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓட மாதிரி இருக்கும் ஓடைலல அழகா குட்டி குட்டி நம்ம குட்டி பிள்ளைையல்லா இருக்கும்ங்க
உஹம்
அதனால அதுகல எல்லாம் அழகா ஓடைல உட்கார வச்சு குளிக்க சொன்னனா அது அழகா குளி பைங்க அவங்கல்லாம் ரொம்ப ஹயே நல்லா இருக்கும்னேன் எங்களுக்கு குற்றாலம் பக்கம்தான் நான் சின்ன வயசுல இருந்து குற்றாலம் போறேன் அதுவும் எங்க அப்பலாம் எனக்கு அதனாலதான் குற்றாலம் எங்க அப்பாலாம் எனக்கு மேல இது அடிட்டு அவர்ல்லாம் அவர் இது வந்து குட்டால ஆடி மாசம் ஆரம்பிச்சிருச்ச சு நான் கிளம்பிட்டு யாரு வர்றீங்களோ அவர் ஒரு ஒருதா தனியா போயிட்டு வந்துருவருப்பா எங்க அப்பா அப்புறம் தான் ஃபேமிலி உட்டு போவாரு அப்ப அவர் ரெண்டு மூணு தடவை அப்ப எங்களோட ஒருவொட போவாரு தனியா ஒரு தடவ போயிட்டு வருவாரு அப்புற அவரோட ஃப்ரெண்டு சர் குள் ஒருட அப்ப கிட்டத்தட்ட அவங்கலா மூணு நாளு தடவ போயிட்டு வந்துருவரு
நான் வந்து அடிக்கடி போன பிளேஸ்ன்னு பார்த்தா பாண்டிச்சேரி தான் எங்களுக்கு வந்து பாண்டிக்கிட்ட சோ நினைச்ச உடனே போராட்டம்னா பாண்டி அது பாண்டி எல்லாரு தெரியும் சுத்தி பார இருக்கு நெறைய ஷாப்பிங் பண்றதுக்கு அங்க போனா பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு கு அத விட்டா பீச் பீச்ச பக்கம் பக்கத்துலயே பாருக்கு அப்புறம் ஆரோவில் பீச் இருக்கு இத வீராாம்பட்டினம் இத எல்லாமே கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறதுனால வந்து அது சுத்தி பாக்குறதுக்கு ஒரு நல்ல இடம் அதுவும் இல்லாம அப்ப நீங்க இப்ப உள்ள போறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோ ஷூடன்னு தனியா நிறைய பிளேஸ் நீங்க வந்திருக்கீங்களா பாண்டிகி
பாண்டி வந்ததுல நான் இன்னும் சொல்ல போனா சென்னை வந்ததே இல்ல
சென்னை நீங்க எப்படி நீங்க எப்படி சவிட்டு வந்ததுலே நான் நார்து வந்ததே இல்லை
உம் அப்படிங்கல
சென்னை வந்து எப்டி இருக்கும் அப்டிங்கறது எனக்கு இன்ன வரைக் க்கு தெரியாத ஒரு ஊரு
ஆ அதுவும் பெரிய ஒரு ஹிட் டிதா ஆகுது அதானா அங்கிமே வந் து நெறைய நெறைய பிளேஸ்ஸிருக்கு எப்பினா என்ஜாய் பண்றதுக்கு சு தருதுக்கு நறைய இருக்கு பாண்டிப் பாண்டி அப்டின்னா வந்து நல்லாருக்கும் நம்ம இப்ப ஒரு சிட் வீட்டுள்ள போனாலே இது பாக் க்கு நல்லாருக்கும் அந்த பெயிண்டிங்க்கு அந்த ட்ரா ஆர்ட் சேர் நறைய கலந்து அம் அந்த ஏர்யாவே நல்லாருக்கும் பாத்துக்கீங்களா அதனால வாங்க பாண்டிச்சேரிக்கு வந்
கண்டிப்பா கண்டிப்பா சுத்தி பாத்தில் ஆனா சொல்லுவாங்க வ அங்குட்ட இருந்து போனா சென்னை பக்கோ பாண்டி எப்டி போயிர்லா அப்டின்பாங்க
ஓம்
ஆனா இது வரைக்கும் எனக் கென்னமுமா அந்த வாய்ப்பு கெடைக்கவே மாட்டேங்குது
இங்கெல்லாங் நீங்க எ கிட்ட கிட்டே போயிட் வரீங்க லாங் வாங்க லாங்னாப் போய் இந்த மூணாறு கேர்ளா சைடொல்லா போய்ருகிங்களா கேரளா சைடு வந்து கேரளா ஃபுல்லாவே ஓ
மூணார் வந்து எப்டின்னா ன் அது எப்டி சொல்ற சொல்லுவாங்களா மூணாறு ஒவ்வொரு ஏரியாக்கும் போனா நல்லாருக்கும் அப்டிம்பாங்க அந்த மாதிரி எத்துக்கு போறது
உம்
சபரிமலைக்கு ஒரு தடவை மேல போக மாட்டாங்க கேள்ஸ்சு கீழே ஒரு அது எனது பத்மலாவத்த சமின் ஒண்ணு இரு குப்பாங்க ஆஹ் அதுவரைக்கும் போலான்ாங்க அது வந்து ஏதோ ஒரு நடத்தர கிறமைக்கு போலாங்க அப்ப ஒருடம் போயிட்டு வந்த ஜரோடவே ஆஹ் மூணாறு வந்து போயிருக்கோம் மூணாறு வந்து ஒரு தடவா ஃப்ரெண்டு் ரிலேஷன் மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்ப போயிருக்கோம்
சிஸ்டர் நம்ம வந்து அப்புறமா பேசலாம் ஆஹ்
ஆ ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ம்